ஃபாலோ இருந்தா என்ன ஃபாலோ பண்றதுண்ணு அர்த்தமா ஆஹா அவுங்க வந்து ஆ உங்கள ஃபாலோ பண்றாங்க நீங்க அவங்கள திரும்ப ஃபாலோ பண்ணுங்கன்னு அர்த்தோ ஹலோ ஹலோ வணக்கம்
தோழி ஆ ஆ வணக்கம் தோழி நல்லா இருக்கீங்களா ஆ நா நல்லாருக்க தோழி நீங்க எப்படி இருக்கீங்க அ ஆ மதிய உணவு சாப்ட்டீங்களா
ம் சாப்ட்டாச்சு தோழி நீங்க சாப்ட்டீங்களா
அ அ சாப்ட்ட தோழி கொழந்தைங்கல்லா முதல் நாள் பள்ளிக்கு போயிட்டாங்களா
இல்ல எனக்கு பேபி இல்ல இப்பதா ஒன் ட டூ இயர்ஸ் ஆகுது
அ ஓ ஓகே தோழி அ தோழி எனக்கு அந்த கொழந்தைங்களுக்கு வந்து ஒரு பெரிய சந்தேகம் தோழி அத உங்கள்ட கேக்கலாமா
ம் கேளுங்க
ஆ அ தோழி எனக்கு வந்து இந்த கொழந்தைங்களுக்கு ஒரு நம்ப ஸ்கூல்க்கு குடுத்துவுடுறத்துக்காக ஒரு ஆரோக்கியமான அ டிஃபன் ஃபாக்ஸ் ரெசிபி இல்ல வந்து அது அந்த மாரி எதாவது எனக்கு சொல்ல முடியுமா தோழி ஸ்னாக்ஸ் குடுத்துடுறது
ஸ்னாக்ஸ் வந்து எப் எப்பயுமே நம்ப எப்டி சொல் பிஸ்கெட்லா குடுத்து அனுப்பலா வீட்லே செஞ்சி குத் அனுப்பலா அப்பறோ கேவுரு இருக்குல்ல கேவுரு அதுல அதல் ஆ அதுல அட சுட்டு தாங்க
ஆ
அப்பறோ கோதும் மாவுல அட சுட்டு தரலா இந்த மாரி ஐட்டம்லா செஞ்சி குடுங்க ஏன்னா அவுங்க எப்டி சுவை இனிப்புதா ரொம்ப விரும்பி சாப்புடுவாங்க அவுங்க
ஆமா தோழி
அதனால நம்ப டெய்லி இந்த மெரி அட சுட்டு போண்டா
ம்
இந்த மெரி சுட்டு குடுத்து அனுப்ச்சாலே அவுங்களுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு தா இது எல்லாமே
ம் ம் இல்ல தோழி அது எப்டி செய்ய றதுன் மட்டு சொல்றீங்களா தோழி இப்ப நீங்க கேள்வரகுள அட சு
இப்ப கேள்வ ஆ கேழ்வரகு வந்து எடுத்துட்டு அதுல வங்காயோ பச்ச மொளகா நம் பாப்பாங்க சாப் பிட்ற மாரி இர்ந்தா நம்ப ஸ்வீட்டாவு செஞ்சிகலா காரமாவு செஞ்சிகலா இப்ப ஸ்வீட்டா செய்யற்தா இர்ந்தா நம்ப எப்பயுமே தோசமாவு கரைப்போல்ல
ஆமா தோழி
அந்த மாரியே கர்ச்சு நம்ப அப்டி தோஸ் சுட்ற மாரியே அவுங்ள்க்கு ஸ்வீட்டா சுட்டு தர்லா அதுல சக்கர மட் சக்கர போடுலா இல்ல நாட்டு சக் கர இல்ல பனவெல்லோ போட்ருக்கலா இதுலோ எது வேணாலு போட்ருக் அதுவே நம்ப காரமா கேட்டாங்கனா வெங்காயோ, பச்ச மொளகா, கருவேப்பில, கொத்தமல்லி போட்டு பெசறி அவல் இந்த நார்மலா அதுல லைட்டா தா தண்ணி நம்பளுக் மாவு பெசைற பதோ தெரியுல்ல அதுல லைட்டா பெசறி அவ்ள் தா கொஞ்சோ கைல எத்து நம்ப வட தட்டி போட்ற மாரி தோசக்கல்ல போட்டு அவ்வள தா எடுத்தா அது
ம் ம்
ஆனா அவுங்க எப்டியு ஸ்வீட் தா அதிகமா விரும்பி சாப்புடுவாங்க நம்பள மாரி காரோலா சாப்பட மாட்டாங்க
ம் ம்
அதுதா அவுங்க ஸ்வீட் செஞ்சாங்க அதே மாரி போண்டா மைதா மாவு மைதா மாவ் வெச்சி இந்து இருக்குல்ல கோதும் மாவு
அ ஆமாங் தோழி
அதுல வந்து கொஞ்சோ வாழப்பழோ, முட்ட ஒட்ச்சு ஊத்தி
அ
எண்ணைல போட்டு போண்டா சுட்டு குடுங்க
அ பணியாரம் மாரி சொல்றீங்க அப்பம் மாதிரி
ஆமாமா
அ அ
அவுங்கள்க்கு இந்த மாரிலாதா சாப்புடுவாங்க
ம் ம்
அப்றோ வேற ஈவினிங் ஸ்நாக்ஸு வீட்டுக்கு வந்தாங்கனானா பால் குடுங்க பால்ல அவுல் போட்டு குடுங்க அந்த மாரி ஐட்டம்லா குடுக்கலா
ம் ம்
அவுங்க அதிகமா ஸ்வீட் தா சாப்புடுவாங்க நம்ப அதுக்கேத்த மாரி ஸ்வீட்டா செஞ்சு வெக்கணு அவுங்களுக்கு
ம் ம்
சாய்ங்காலோ ஈவ்னிங் வருவாங்கல்ல பாயாசோ
ம்
அந்த மாரி நம்ப டீலா அந்த மாரிலா பாப்பாகளுக் குடுக்காத இந்த மாரி வேற வேற ஐட்டம்லா குட்த்தா கூட அவுங்க சாப்புடுவாங்க அவுங்க அதுக்குதா விரும்புவாங்க சாப்பட்த்துக்கு நம்ப அப்டி குடுக்கலா நீங்க என்ன குட்த் அம்ச்சீங்க இன்னைக்கி
அ இன்னைக்கி நா வந்து அ சுண்டல் செஞ்சு குடுத்த தோழி பச்ச பயிற வந்து மொள கட்டீட்டு சுண்டல் செஞ்சு குடுத்தே உனக்கு நா வேணா அத வேணா எப்டி செய்யட்டுன் செய்றதுன் சொல்ட்டுமா தோழி அ ஒரு ஒரு பச் ச்ச பயிற் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க உங்களுக்கு உங்களுக்கு எவ்ளோ வேணுமோ அ இது கொழந்தைங்களு சாப்பில்லா நம்பளு சாப்பில்லா கட்டி சாப்பிடு ம்போது அதுல ஊட்டச்சத்து வந்து நமக்கு அதிகமா கெடைக்கு ஒரு கைப்பிடி அளவுக் கோ இல்ல ஒரு கப் அளவுக்கோ பச்ச பயிற நல்லா கழுவிட்டு ஏனா இப்ப அந்த ப பச்ச பயிறு கெட்டுபோவாம இருக்கறத்துக்கு நம்ப கடைல வாங்கற துல எதாவ்து பூச்சி மருந்து இல்ல வேற எதோ பூச்சிக்கொல்லி அந்த மாரி எதாவ்து அ சேத்துருப்பாங்க அதனால அத ஒரு ரெண்டு டைம் நல்லா வந்து கழுவிட்டு அத வந்து ஒரு தண்ணி ஊத் தி அது முழுகிற அளவுக்கு முழுகிறத விட கொஞ்சோ அதிகமான அளவுக்கு தண்ணி ஊத்தி ஒரு எட் ட்டு மண்நேர ஊறவக் கிணு தோழி நீங்க காலையில சுண்டல் பண்றீங்கன்னா நீங்க நைட்டே வந்து ஊற வச்சுலா தோழி அ இல்ல வந்து ஒங்குளுக்கு ஈவ்னிங் பண்றீங்கன்னா நீங்க காலையில ஊற வச்சுட்டு அ இல்லனா நீங்க மதியங்கூட ஊற வச்சு மதியோ ஊற வச்சீங்கன்னா நைட்டு ஊறிடுந்தோழி மொள கட்ணோன்னா நைட்டு அந்த ஊர்னதுக்கப்புறோ எடுத்து பாத்தாலே தெரியு அமுத்தி பாத்தீங்ன்னா அமுங்கு அதுக்கப்பறோ நீங்க அத ஒரு வெள்ள துணில பரப்பிட்டு லைட்டா அதுல ஈரோ இருக் ங்க தோழி ரொம்ப சுத்தமா தண்ணிய வடிச்சி காய வச்சு போட்றாதிங்க லைட்டா ஈரோ இருக்கும் போது வெள்ள துணில போட்டு கட் தி வச்சிலா இல்லன்னா அந்த முளைக்க வைக்கிறதுக்காகனு வந்து கடைகள்ல வந்து இந்த டப்பாலா விக்குது அதுல நம்ம வச்சுட்டு அதுலகொட்டி நம்ம வச் வச்சிடோனா அது வந்து அப்டியே இருக்கும் தோழி அது காலையில எந்திரிச்சு பாக்கும்போது அதுல சின்ன சின்னதா வந்து முளைவிட்ருக்கு தோழி
உம்
அந்த மொள விட்டத எடுத்து நம்ம வந்து அப்டியே கூட நம்ம சாப் ல்லா வெறுமனயா பச்சையா மிளகு தூள் உப்
அது வந்து டயடுக்கு தானே யூஸ் பண்ணுவாங்க தோழி
ஆமா ஆமா தோழி டயட்டுக்கு உடல் எடை குறைக்கிறதுக்கு நம்ம யுஸ் பண்ணலா குழந்தைகளுக்கு முளை கட்டி நம்ம கொடு ம்போது அதுல வந்து ஆரோக்கியோ வந்து அதிகமா இருக்கு தோழி
உம் உம்
அத நம்ப அப்டியே வேக வச் சுண்டல் மாரியு வந்து பண்ணி கொடுக்லா தோழி அதுல வேணுன்னா நமக்கு வந்து கொஞ்சோ தேங்கா போட்டுக்லா குழந்தைங்க இனிப்பு விரும்பினாங்னா அத நம்ம கொஞ்சோ நாட்டு சக்கரையே மேல தூவிக்லா தோழி இல்ல நமக்கு வந்து கடுகு வெங்காயம் போட்டு தாளிச்சி கொடுக்கலா கொஞ்சோ லைட்டா இஞ்சி துருவி போட்டுக்லா நமக்கு செரிமானதுக்கு நமக்கு ஆ அதா இருக்கு தோழி அந்த மாரி நம்ம அதுல பண்ணி குடுக்லா
ஓகே ஓகே
காரம் போட்டு மசாலா தூள் போட்டு அந்த மாரி அந்த ஒரு இத ஊரவச்சி நம்ப எது பண்லா தோழி அந்த ஊர வச்சி முளக்கட்னத நம்ம வந்து அரச்சி நம்ம தோசை மாவுள கலந்து நம்ம பச்ச பயிறு தோச
ஆமாமா அது மொளக்கட்டி தா குடுக்கணுமா தோழி
ஆ மொள கட்டாமயு நம்ம அ மொள கட்டாமனா நம்ம நைட்டு கட்ட தேவல்ல தோழி இப்ப நைட்டு ஊற வைக்கிறோல்ல காலையில நம்ம அத எடுத்து வேக வச்சிக்லா தோழி ஊரும் போது நல்லா வெந்துடு சீக்ரமே மொளகட்டி குடுக்கு போது அந்த முளச்சி வரும்போது அதுல வந்து சத்து ஊட்டசத்து வந்து நறையா இருக்கு தோழி
ஓகே ஓகே
உம் அந்த மாரி குழந்தைகளுக்கு கொடுக்றது நல்லது தோழி
அப்புறோ நீங்க வேற எதுவு தர மாடிங்க கேழ்வரகு மொளக்
ஆ கேழ்வரகு தருவோ தோழி கேழ்வரகு வந்து இப்ப நீங்க சொன்னீங்ல முதல்ல அட மாரி செய்லா அப்டின்னு அது வந்து நம்ம கேழ்வரகு கடையில மாவு வாங்காம இந்த மாரி நம்ம பச் ச்சையா கேள்வரகு தானியமா நம்ம வாங்கி அதையு நா அதே மாரி சொன்ன மாரி நல்லா கழுவிட்டு அத ஊற வச்சி வெள்ளதுணில கட்டி வச்சுருவே கேழ்வரகு நல்ல நீள நீளமா முளச்சி வரும் தோழி அத அதுக்கப் அப்பறோ நம்ப ரொம்ப வெயில்ல இல்லாம ஒரு மிதமான வெயில நம்ப காய வச்சி அத நம்ப அரவை இயந்தரத்துல கொடுத்து நம்ம அரைச்சி அந்த மாவ நம்ம உபயோகபடுத்தும்போது இன்னு நமக்கு சத் த்து அதிகமாருக்குந் தோழி கத்துமா
இத்தவிட நம்ம வீட்லியேக் காய வெச்சி
காமாந் தோழி
அரச்சில்லா வீட்லியே நம்ம நேத்து கேட் பாக்கிட்லா வாங்கினு அது எக்ஸ்பிரி டேட் போட்ருபாங்க
ஆமாந் தோழி
அது எப்பியே அரச்சிது அதுக்கு நாம் என்னாப் பண்ணோ கடலியேப் போய் ஒரு ரெண்டு கிலோப் அப்டி வாய்ங்கினு வந்து அரச்சி வீட்லியே வெச்சிருக்லா
ஆமாந் தோழி மாவ விட நம்ம வந்து தானியமா வாங்கும்போது இன்னுங் கொஞ்ச சத் ட்ற வெலையு வந்து நமக்கு கம்மியாருக்குந் தோழி
ஆமா ஆமா
நம்ம நம்ம மொத்தமா வாங்கி அரச்சிக் குடுக்லா இல்லேனா அத ஊற வெச்சி அத வந்து அரச் ச்சி நம்ப அதப் பால் மாரி எடுக்லாந் தோழி அந்தப் பால காச்சி அதுல நம்ம நாட்டுச் சக்கர போட்டு நீங்க சொன்னீங்ல டீ காஃபி குடுக்க வேணா கெழந்தைகுனு அப்ப ஈவினி்ங் அந்த வேல வந்து நாட்டுக் சக்கரையோ இல்ல பண வெல்லமோ கலந்து ஆ நம்ம அவுங்களுக்கு அத நீங்க நம்பக் கொழந்தைங்களுக்கு கூழ் கிண்டுவோலத் தோழி கேழ்வரக் கூழ் அந்த மாரிக் கேழ்வரக ஊற வெச்சி அத‌ அரச்சு தோனா அதுல வந்து ஒருப் பால் மாரி வருந் தோழி அந்த அரச்சத வடி கட்னோனா நமக்கு ஒரு வெள்ளக் கலர்ல ஒரு பால் மாரி கெடைக்கு கேழ்வரகுப் பால்னு சொல்லுவாங்க அந்தப் பால நம்ம அடுப் ப்ல வெச்சி கொஞ்ச நெறையத் தண்ணி ஊத்தி இப்ப நம்ம கூழாக் கிண்டும் போது ரொம்பத் தண்ணி ஊத்த மாட்டோ கொஞ்சோ தண்ணி ஊத்தி நம்ம அத லைட்டாக் காச்சிட்டு அதுக்கப்றோ அதுல வந்து நம்ம நாட்டு சக் க்கரையோ இல்ல வெல்லமோ இல்ல ப கருப்பட்டியோ எதோ ஒன்னோ போட்டோச் கெழந்தைங்களுக்கு வந்து ஒரு இது மாரிக் குடுக்லாந் தோழி கஞ்சி மாரி நம்ம அதலக் குடுக்லா இல்லக் களி மாதிரியு நம்ப கிண்டி குடுக்லாந் தோழி அத நம்ம இன்னு ந முந்திரி நெய்யி இதெல்லா சேக் க்கும் போது அது ஒரு அல்வாப் பதத்துக்கு வருந் தோழி இந்த மாரிக் கோதுமைலியு நம்ப கோதுமைய ஊற வெச்சி அதப் பால் எடுத்து அதுலையு நம்ப அல்வா மாரிப் பண்லாந் தோழி
ஆமாம் ஆனா அதிகமா இப்ப நம்ப எப் ராகில தானே நீங்க செய்விங் இப்ப ராகிப் புட்டுலா செஞ்சி தருவிங்கலா அவுங்குளுகு அப்டி கூட ஸ்னாக்ஸ்லா செய்லா
ஆ ராகி புட்டு நாங்க விட்லயே நாங்க எல்லாருமே செய்வோந் தோழி ராகிப் புட்டு அதே மாரி அந்த மாவுல லைட்டா உப்பு தண்ணி தெளிச்சுட்டு ஆ ரொம்ப தக் கொ கொழ கொழன் பெசய கூடாத் தோழி கொஞ்சோ லைட்டா உதிரியா லைட்டா அங்கங்க தண்ணி தெளிச்சிட்டு கட்டி இல்லாம அது ஒரு நம்ப இட் பானைல வந்து நம்ம வேக வெச்சு அந்த போத்து குடுக்கும்போ ஒரு அஞ்சு நிம்ஷத்ல வெந்துடுந் தோழி அதுலன் அதுக்கப்றோ நம்போ கொஞ்சூண்டு அதுல வந்து சக்கரே ஆ ஏலக்கா ஆ தேங்காத் துருவல் போட்டு நம்ப குடுக்கும்போது அந்தப் புட்டு ரொம்போ ஒடம்புக் கு வந்து நல்லது தோழி சிகப்பரிசி புட்டு அந்த மாரி விக்கிது அது அதற்க் கு இந்த சிகப்பரிசி மாவையு அந்த அரிசி வாங்கி நம்ப காய வெச்சி மாவா அரச்சி வெச்சிக்லா இல்லனா சிகப்பரிசி புட்டு மாவு அப்டின் சொல்ட்டுக் கடைலியே விக்கிது தோழி அதலையு நம்ம புட்டு செஞ்சி குடுக்லா ஆ ராகி சேம்யாவு செய்வோந் தோழி
எனா இப்போ எப்டி சொ அதுல ஸ்நாக்சு அது அது நல்லாருக்கு நம்ம ஈவினிங் அவுங்களுகு குடுக்கும்மோது அதுல புட்டு செய்யலா அதுல ஒருமா வேக வெச்சி தருவாங்கள
ஆ ஆமா தோழி அந்த ராகிசேமியா வந்து நீங்க மூணு நிமிஷோ வந்து நீங்க வாங்கிட்டு வந்து லைட்டா உ ப்பு கலந்த தண்ணியில ஊற வெச்சன்னு மூண் நிமிஷத்துக்கு மேல ஊற வெச்சீங்ன்னா அது ஒரு மாரி கொழ கொழம்ன்ருக்கு அதுக்கப்புறோ நீங்க வேக வெச்சா அஞ்சே நிமிஅஷத்துலேயே இட்லி இட்லி பானையில வந்து வெந்துருந் தோழி அதுக்கப்புறோ நீங்க இதே மாரி தேங்க்கா ஏலக்கா நாட்டு சக்கர போட்டு நீங் குடு க்லா தோழிஅது கொழந்தைங்களுக்கு ரொம்போ புடிக்கு தோழி பெரியவங்களுமே சாப் புடுவாங்க நீங்க காரமா வேணுனா நீங்க வந்து எண்ணெ கடுகு ஆ வெங்காயோ அந்த
நாங்க அதுதா தோழி எட்த்துப்போ விட்ல
ம் காலிக்கு சாப்பா இந்த இனிப்பு போட்டு நீங்க ஒரு டைம் வந்து செஞ்சு பாருங்க தோழி ரொம்ப அருமையா இரு க்கு மூணு நிமிட அத ஊற வெ ச்சு இட்லி பானையில வேக வெச்சு அப்டியே அத வெந்ததுல அது ஜீனி இது போட்டு ஒ
ஆனா இங்க அதிகமா எல்லாரு ஸ்வீட்டு ஸ்வீட் அடை எதிர்பாக்க மாட்டாங்க எல்லா காரமா சாப்புறவங்க பெரியவுங்க தான ஆ காரமா செஞ்சுதா அவுங்களுக்கு அப்டித்தா குடுப்பாங்க குடுப்பே இப்ப மத் த்த டைம்லா வந்து நம்ப நம்ப்ளா சாப்பிற மாரிதா ஸ்விட் நம்ப்ளுக்கு ஸ்விட்தா ரொ புடிக்குன் சொல்ட்டு ஸ்வீட்டு நா வெள்ளம் போட்டுப்பே
ம் ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு ஒரு மாரி பிடிக்குந் தோழி ஓகே தோழி நன்றி நீங்க இன்னைக்கு எனக்கு ரா கேழ்வரக பத்தி இந்த எப்டி இது சொல்றதுன் நெறைய வ வகையான விளக்கங்கள் நீங்க என் குடுத்தீங்க தோழி நன்றி தோழி நாம் தொடர்ந்து நாம அனைத்து தோழி நன்றி தோழி